வணக்கம்மா
ஆஹ் வணக்கம்
எப்பிடிம்மா இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கேம்மா வீட்டுல எல்லா நல்லா இருக்காங்களாம்மா
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எங்க வீட்லயும் எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா சரிங்கம்மா
வேல எல்லாம் எப்பிடி போயிட்டு இருக்கு
ம் வேல நல்லா போயிட்டுருக்குங்கம்மா உங்குளுக்கு எப்டிம்மா போயிட்ருக்கு
ஆ வேல நல்லா போய்ட்ருக்கு
செரிங்கம்மா உங்க செண்ட செல்லப் பிராணிகள் வளர்ப்புல உங்குளுக்கு நாட்டமிருக்குங்ளாம்மா
ஆ செல்லப் பிராணிகள் வளக்கிறது யாருக்குதா பிடிக்காது பிடிக்குமே அதுல எந்த செல்லப் பிராணிகள் பத்தி நீங்க ச கேக்குறீங்க
செல்லப் பிராணிகள எடுத்துட்டா அவுங்கவுங்களுக்கு ஒவ்வொரு அபிப்ராயோ விருப்போ இருக்கும்மா உதாரணத்துக்கு பறவைகள்ருக்கு. சில பேரு பொ பொதுவாவே வ ந்து நாய்கள் நறைய பேரு வளப்பாங்க சில பேரு வந்து பூனைகள் வளப்பாங்க அந்த மாதிரி அதுல உங்குளுக்கு எது புடிக்கு நாய்ங்களா பறவைகளா
எனக்கு அதுதா பறவைகள் வளக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கு அது போக நாய்கள் வளக்கறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கு நாய்கள் வளக்கறதுல ஆ நா வந்து முன்னுரிமை குடுப்பே ஏன்னா நாய பத்தி நம்ம சொல்லணு அப்டின்னா மொதல்ல எல்லாரு க்குமே நாயப் பத்தி அப்டின்னாலே அது ஒரு நன்றி உள்ள ஒ ஒரு விலங்கு அப்டின் தா சொல்வாங்க ஆமா தான நீங்க என்ன சொல்றீங்க
சொன்னா நன்றி உள்ள ஜீவன் தா சொல்ல சொல்லறதுக்கு நமக்கு முன்ன முன்னாடி தோண தோணக்கூடியது அதுதா இருந்தாலு வந்து இப்ப சமீபத்து அ எனா செய்தி த்தாள்ல பாத்துருப்பீங்க இல்ல நம்ம செ செய்திகள்ல கேள்விப்பட்ருப்பீங்க நாயங்களால நறையவ பொதுமக்களுக்கு வந்து இடையூறு ஆகுது நறைய பேர வந்து துன்புறுத்துது அப்டின் ஸ் தொல்றாங்க அத்தா அதப் பத்தி நீங்க என்னம்மா சொல்ல வரீங்க
அது வந்து அதுதா அதாவது தெரு தெருக்கள்ல இருக்கற நாய்கள் வந்து அது நாய்களுடைய குணம் அது இறைவனான ப இறைவனால படைக்கப்பட்ட ஒரு குணம் அதுக்கு வந்து அ அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணு அதுக்கு ச த இந்த மருந்துகள் மாத்திரைகள் கொடுக்கணும் அது வந்து அரசாங்கத்துல அரசாங்கத்தினால நடவடிக்கை எடுத்து பார்க்க வேண்டியது நம்ம மனுஷங்கள் வந்து அதுங்ககிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும் இப்ப என்னன்னா அ இப்ப ஒரு அதாவது ஜீவராசிகள் நம்ம மனுஷங்க விட ஐந்தறிவு படுத்த ஜீவராசிகள் அப்படின்ற அப்படியா ஜீவராசிகள் வந்து மனிதன்களை தாக்குது அப்டின்னா அதுக்கு அதுக்கு பாதிக்கு பாதி என்ன காரணம் அமையும் அப்டின்னா மனுஷங்கள் வந்து அதை தாக்க போற நேரத்துல தான் அது வந்து தன்னோட உயிரை காப் கபாத்திக்கிறதுக்காக திருப்பி தாக்கும் இப்ப மனுஷங்கள் வந்து அமைதியா போறாங்க அப்படின்னா அந்தல அதுல வந்து அ அந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதுவே வந்து கல்ல எடுத்து அந்த நாய்கள் மேல எறியுறது அப்புறமா அந்த நாய்களை துன்புறுத்துறது அதோடைய வா அது படுத்துறது இருந்தது அப்படின்னா நம்ம வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது அதை தெரியாம நம்ம அது மேல பட்டுருச்சு அப்படின்னா அதோடைய வாழை மிதிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படி இருக்கிற நேரத்துல தாக்கிடுது அப்ப மனுஷங்களுமே வந் அந்த நாய்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நெனைக்கறா இப்போ நாய் இப்ப நாய் மக்கள் எடுத்துக்கிட்டா நம்ம சாமியோட கூட அதோ இது பண்ணுவாங்க பைரவர் ச பைரவர் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஒரு நா இப்போ வந்து அது முக்கியமா நாய்களோட குணம் அதட அதோடைய அதோடைய அடிப்படை குணம் என்ன அப்படின்னாலே வந்து வந்து மன்னு இப்ப வீட்டை வளர்க்குற நாய்கள் அப்படின்னா வீட்டுல வந்து அதை எந்த ஒரு காரணத்துக்காக வளர்ப்பாங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக நம்ம திருடர் பயம் இல்லாம இருக்கிறதுக்காக இல்ல வெளியில இருந்து ஏதாவது அ அந்நிய மனுஷங்க யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தக்கிறதுக்காக அதுக்காக தான் முக்கியமா நாய்களை வளர்ப்பாங்க ஒரு நாயுடைய அடிப்படையான குணம் என்ன அப்படின்னாலே தன்னுடைய ம முதலாளிகளை காப்பாத்திக்கிறது காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த நாய் பாக்கும் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அத பத்தி
கண்டிப்பாமா கண்டிப்பாம்மா நானும் நிறைய செய்திகள்ல்லா பார்த்தருக்கேன் தா வீட்டுக்கு வந்து வர விச ஜந்துக்களை வந்து எதுத்து போராடும் கண்டிப்பா சமீபத்துல கூட வெள்ள வெள்ள வெள்ளம் வந்துச்சிங்க இல்லையா நமக்கு தமிழகத்துல அந்த டைம்ல வந்து விஸ் ட்ட ஜந்துக்கள்லா வீட்டுக்குள்ள வரம் போதல்லா வீட்ல வளக்கற செல்லப்பிராணிகள் வந்து எதித்து சண்ட போட்டு தன்னோட மொதலாளியு வீட்ல உள்ள ஆளுங்கல வந்து காப்பாத்தறதுக்கு வந்து அதுத்தா உயிரையு வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்து முதல்ல எதுத்து போராடு அந்த மாரி நறைய செய்திகள் பாத்துருக்கோ கேள்விப்பட்ருக்கும்மா நாங்களு
அதுதா இப்போ நாங்க கூட கேள்விப்பட்டோ இப்போ அ ம் சமீபத்துல தன்னோட வீட்ல வந்து ஒரு பாம்பு வந்துடுச்சு போல என்னுடைய நண்பர் இந்த செய்திய பகிர்ந்துகிட்டாரு ஆ அதா அவுங்க வீட்ல கூட நா பாம்பு வந்துருச்சு போல அந்த மாரி வந்தப்போ அவுங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கறாங்க அந்த பாம்பு வந்தத யாரு சரியா பாக்கல அப்போ வெளியில நாய் இருந்திருக்கு அந்த நாய் வந்து அந்த பாம்பு வந்தத பாத்துட்டு அது க சத்தம் போட்ருக்குது சத்தம் போட்ட ஒட னேதா இவுங்க வந்து என்ன ப சத்தம் போட்ட ஒடனே அந்த பாம்பால அந்த நாய மீறி உள்ள வர முடியில சோ அதே எடத்லியே இருந்துட்ருக்கு அப்ப உ இவுங்க எல்லாரு என்ன பண்ணிந்திருக்காங்க உள்ள இருந்தவங்க எல்லா வெளியில வந்து பாத்து அந்த பாம்ப பாத்து அப்பறமா தீயணைப்பு துறைக்கு கால் அம் அழைப்பு குடுத்து வந் து அந்த பாம்ப வந்து அப்புறப்படுத்தி எடுத்துட்டு போய்ருக்காங்க இப்போ என்ன அப்டின்னா அந்த எடத்துல வந்து அந்த செல்லப்பிராணி நாய் இல்லாம இருந்துது அப்டினா அந்த பாம்பு வந்து உள்ள வந்திருக்கு உள்ள வந்திருக்கும் இப்ப இவுங்க வந்து அந்த க து உள்ள வந்தத கவனிக்காம வெளியில போயிருந்தாங்க இல்ல எதாவது பொருள எடுக்கறதுக்காக வெளியில போயிருந்தாங்க அப்டினா அந்த எ விஷ ஜந்து மேல மிதிச்சிருந்தாங்கனா அது அதோட விளைவுகள் வந்து கொஞ்சோ மோசமா இருந்திருக்கு அப்ப அந்த எடத்துல ஒரு செல்லப்பிராணி நாய் இருந்ததுனாலதா அத அவுங்களால கவனிக்க முடிஞ்சுது அப்புறப்படுத்த முடிஞ்சுது அதனால அதுல அந்த எடத்துல கூட ஒரு நாயுடைய ந நன்றி உணர்வ நம்ம பாக்குறோ ஒரு முக்கியத்துவமா இருக்கட்டு ஒரு நன்றி உணர்வா இருக்கட்டு அந்த எடத்துல நம்ம பாக்குறோ ஆமா தான
கண்டிபாமா கண்டிப்பாமா நாய்ங்கள பொறுத்த வரிக்கு இப்பத் இப்பனு இல்லம்மா அது வந்து பழங்காலத்துலந்தே நம்ம மனிதர்களோட நாகரிகத்துல வந்து நாய்கள் வந்து மனுஷனோடயே ஒன்றி வள ந்து ஒரு உயிரினம் சொல்லவ சொல்லலா நம்ம இப்ப டாய்ங்கள எடுத்துக்கிட்டாலே நாட்டு நாய்கள்ன் பாத்தீங்னா பல வகைகள்ருக்கு அதுல பொதுவா நறைய இது அழிஞ்சிட்ச்சு நறைய இனங்களு அது மனுஷங்க தா முக்கிய காரணோ அத வந்து நம்ம பா பாதுகாக்கல நம்ம பாதுகாக்க தவறிட்டம் ஏனா தமிழகத்த பொறுத்த வரிக்கு நாட்டு நாய்கள்ன்றது நறைய வகைகள்ருக்கு உதாரத்துக்கு சொல்லப்போனா சிப்பிப்பாறை கன்னி கோம்பை ன் ந்த மாரி இன நாய்கள்ல்லாம் பாத்தீங்கனா காவல் வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க அதே மாரி வந்து வீட்ட வ காவல் காக்குறதுக்கு அதுக்கு நல்லா பயன்படுத்துவாங்க அதே மாரி ராஜபாளையம் எடு த்துக்கிட்டீங்கனா நம்ம நாய்க்கு வந்து ரொம்ப ஒரு பேர்போன ஊரு பாத்தீங்கனா ராஜபாளையம் ராஜபாளைய நாய்னா ரொம்ப பேர் போன நாய் அது நாய் வகைகள்ல ஒண்ணு நம்ம நாட்டு நாய்கள்ல இந்த ராஜபாளைய நாய பொறுத்த வரிக்கு சிறப்பான விஷ்யம் பாத்தீங்கனா அது வந்து நம்மளோட அவுங்களோட மொதலாளியோட குணத்துக்கு புரிஞ்சு நடத்துக்கக் கூடிய ஒரு அற்புதமான நாய் அது பாத்தீங்கன்னா நானு கேள்விப்பட்ருக்கே அவுங்க முதலாளி வந்து சந்தோஷமாரு க்கும்மோது அவர்கள் கிட்ட போய்ட்டு அது வந்து அண்டு நல்லா விளையாடு அவுங்க கூட வந்து நேரத்த வந்து செலவு பண்ணு அதுவே வந்து அந்த முதலாளி வந்து களைப்பாருக் க்கம்மோதோ சோர்வாருக்கும் மோதோ இல்ல வந்து கோவமா இருக்கம் மோதோ வந்து அ அந்த மொரலா மொதலாளிய வந்து அது வந்து போய் வந்து தொந்தரவு பண்ணாம அது பாட்டுக்கு தனிமையில இருக்க விடு அந்த மாரி அந்த நாய் வ ந்து ரொம்ப அற்புதமான நாய்னு கேள்வி பட்ருக்கோ படிச்சிருக்கோ அந்த மாயி நாய் வந்து நம்ம வந்து வெ கால சூழ்நிலைள்க் ஏத்த மாரியு அதுங்க வந்து தா வ உடல்ல வந்து மாத்தி ட்ட வ வல்லமையு அதுக்கு வந்து அதிகமா இருக்குனு நம்ம கேள்வி பட்ருக்கோமா அ ராஜபாள்ய நாய் வந்து ஒரு சிறப்பான நாய் இனங்கள்ல ஒண்ணுமா அது
அதுதா இப்ப வந்து அந்த காலத்துல கன்னின் சொல்லிட்டு கூட ஒரு நாய் இருந்தது அந்த கன்னி நாய வந்து ஆம் வரதட்சி இப்ப பெண்களுக்கு திருமணம் பண்ணி குடுக்கம் போது வரதட்சணை குடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி நாய்ங்கள வந்து வரதட்சணையா கூட குடுப்பாங்களா அந்த ஒரு நாய் வீட்ல இருக்கறது ஒரு பெரிய சொத்து மாதிரி சொத்து மதிப்பீடு சொத்து மதிப்பீடுல அதையு சேத்து நம்ம மதிப்பீடுவாங்களா அந்த அளவுக்கு நாய்ங்களுக்கு வந்து அந்த காலத்துல ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்கறாங்க ஏ இதுலயுமே சில நாய்ங்கள அ ஜடை நாய் அப்பறமா கோம்பை நாய் அப்டின்லா கூட சொல்வாங்க இந்த மாதி நாய்ங்கள அந்த காலத்துல போருக்கே பயன்படுத்திருக்காங்க ஒரு போருக்கு பயன்படுத்திருக்காங்க அப்டின்னா அந்த நாயுடைய வலிமை எந்த அளவுக்கு இருந்துருக்குனு உங்கள்ல புரிஞ்சுக்க முடிதுங்ளா அந்தம் போருக்கே யூஸ் பயன் பயன்படுத் படுத்திருக்காங்க அந்த அளவுக்கு நாய்ங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அது இல்லாம அதுக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் மனிதனை விட ஆயிரம் மடங்கு மோப்ப சக்தி அதிகம் அத வச்சுதான் அந்த நாயை வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பாத்திருப்போம் தொலைக்காட்சிலேயுமே பா்த்திருப்போம் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக சரி ஏதாவது தீய சக்திகளை தீய விஷயங்கள் எங்காயவுது நடந்துருச்சு அப்படின்னா கூட அத பா பாக்குறதுக்கு நாய்ங்களை தான் பயன்படுத்துறாங்க சரி சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா உங்களுக்கு கால் ப பேசட்டும்ங்களா
சரிங்கம்மா நாய்ங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப பல விஷயங்களா வந்து நம்ம பகிர்ந்துகிட்டோம் ரொம்ப நல்லதுங்கம்மா பேசுன்துல ரொம்ப மகிழ்ச்சிமா
சரி நன்றி வீட்ல எல்லாரையும் கேட்டதா
கண்டிப்பா கண்டிப்பாமா நன்றிங்கம்மா